ஆ என்ன பண்றீங்க
சும்மாதா இருக்கே
சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
ஓ சாப்ட்டேன் என்ன சாப்ட்டீங்க
நான் வந்துட்டு அது ஆனியன் ஊத்தாப்பம் அப்ரோ பொடி இட்லி சேவை எல்லாமே சாப்டே
சேரி சேரி நா வன்ட்டு பணியாரம் சாப்ட்ட
ஆ அ
என்ன சட்னி வச்சு சாப்ட்டீங்க
கார சட்னி சாம்பாரு வச்சு சாப்ட்டே நீங்க
நான் வந்துட்டு தேங்கா சட்னி வச்சு சாப்டே
ஆ இங்க தேங்க சட்னி இருந்துச்சு எனக்கு பிடிக்காதுனால ஆ மதியானோ வந்துட்டு பிரியாணி சாம்பார்
சேரி
ம்
உங்களுக்கு ஏன் தேங்காய் சட்னி புடிக்காது
எனக்கு வன்ட்டு தேங்கா சட்னி வந்துட்டு அது ஒயிட் கலர்ல இருக்கனால புடிக்காது
வெள்ள கலர்ல இருக்றதுனால உங்களுக்கு புடிக்காது
ஆ வெல்ல கலரு இருக்கனால புடிக்காது உங்களுக்கு ஏ தேங்கா சட்னி புடிக்கு
எங்க பாட்டி சூப்பரா செய்வாங்க அதுங்காட்டி எனக்கு புடிக்கு
ஆ சரி வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
உங்களுக்கு வீட்ல சும்மாதாங்க இருக்கே
சும்மாதா இருக்கீங்ளா நானு சும்மாதா இருக்கே
ஆமா உங்க வீட்டுல எல்லா என்ன பண்றாங்க
எங்க வீட்டுல எல்லாருமே ட்ரெஸ் எடுக்க வெளிய போயிருக்காங்க
சேரி சேரி எங்க வீட்டுல சமைச்சிட்டு இருக்காங்க
என்ன சமைக்கிறாங்க
நா வந்துட்டு குழம்பு கேட்டே வெண்டைக்கா கொழம்பு அதுங்காட்டி அது சமைக்கிறாங்க அப்புறம் வெள்ள சாதம் வெள்ள சோறு வச்சு அதே கொழம்பு அது மேலே ஊத்தி சாப்ட்டுருவோ
ஆ
ம் நீங்க எங்கேயூ கோடை விடுமுறைக்கு வெளிய போலையா
கோடை விடுமுறைக்கு வந்துட்டு எங்க வீட்ல என்ன எங்கேயு கூட்டிட்டு போகல
உங்களுக்கு எந்த எடம் புடிக்கு
எனக்கு வந்துட்டு சுவிட்சர்லாந்து போனு
அங்க போய் என்ன ஆச உங்களுக்கு
அங்க போய் என்ன பண்றதுன்னு தெரில ஃபர்ஸ்ட்டு அந்த இடத்த பாக்கணுன் ஆசையா இருக்கு ஆனா பக்கத்து வீட்டுக்கு கூட விட மாட்டேங்கிறாங்க
ஏன் நம்ம போனு நம்மளோண சுதந்திரம் அது அப்ப நம்ம அங்க போனு
நீங்க எங்கயு போலையா
நா போனு எங்கேயாச்சு போணு
எங்கயாச்சு போனுமா எனக்கு வந் து சற்று கொஞ்ச நாள்ல கல்லூரி வந்து ஆரம்பிக்க போது
செரி
ம்
ம் அப்றோ
வெளில போறக்கு ட்ரெஸ் எல்லா எடுத்துட்டீங்ளா
இல்ல நா எது எடுக்கல நீங்க எடுத்
ஆ நா நேத்து தா போய் ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸு எடுத்துட்டு வந்த
ரெண்டு துணி எடுத்துட்டு வந்தீங்க என்ன துணி எடுத்துட்டு வந்தீங்க
ஒரு பேண்ட்டு
ம்
ரெண்டு சுடிதார் எடுத்துட்டு வந்த
சேரி உங்களுக்கு என்ன நிறம் புடிக்கு
எனக்கு வந்துட்டு கருப்பு நிறம் நீள நிறம் புடிக்கு
ஏன் உங்களுக்கு கருப்பு நிறம் புடிக்கு
கருப்பு வந்துட்டு பாத்தாலே தனியா தெரியு
அதுனால உங்களுக்கு அந்த நிறம் புடிக்கு
ஆ ஆமா நீல நிறம் வந்துட்டு எனக்கு பரோட்டா வந்து ரொம்ப புடிக்கு
எவ்ளோ புரோட்டா சாப்டுவீங்க
ரெண்டு சாப்டுவ
புடிக்குன்னே ரெண்டு தா சாப்டுவீங்ளா
அது சாப்ட முடியுமா உங்கனால சாப்ட முடியுமா
சேரி விடுங்க பரோட்டா கூட எத வச்சு சாப்ட்டா உங்களுக்கு ரொம்ப புடிக்கு
அது கூட வந்துட்டு நல்லா காரசாரமா சைவ குருமா வச்சு சாப்ட்டா புடிக்கு
சேரி சேரி
உங்களுக்கு என்ன புடிக்கு
எனக்கு பரோட்டா கூட கறி வச்சு சாப்டா ரொம்ப புடிக்கு
ஆ ஹ
சேரி
உங்களுக்கு அக்காலா இருக்காங்ளா
நீங்க வேற என்ன பண்றீங்க
நா வந்துட்டு வேற எதுவு பண்ல
சேரி எப்டி டீ போடுறதுன்னு எனக்கு கொஞ்சோ சொல்லி தருவீங்களா
ஆ டீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு குண்டா எடுத்துக்கோங்க ஒரு பாத்ரோ அடுப்பு பத்த வச்சுக்கோங்க
சேரி
ஆ பாத்ரோ எடுத்து அடுப்பு மேல வச் சு ஆ தண்ணி ஊத்தி அது கொதிக்கட்டு
கொதிக்கனு எவ்ளோ நிமிஷோ கொதிக்க வைக்கணு
ஒரு தண்ணி கொதிக்கற அளவுக்கு கொதிக்க வைக்கலா
அதுதாங்க எவ்ளோ நிம்ஷோ குறிப்பிட்ட நிமிஷம் சொல்லுங்க
ஒரு மூணு நிமிஷோ
மூணு நிம்ஷோ ஓகே சேரி
இன்னி ஒரு பாத்திரத்துல பால் ஊத்தி பால் பொங்குற அளவுக்கு அதையு கொதிக்க வைக்கணு
தண்ணி தனியா பால் தனியா ஊத்தி பொங்க வைக்கணுமா
ஆ ஆமா அப்டிதா எங்க அம்மா எனக்கு சொல்லி குடுத்துருக்காங்க
சேரி சொல்லுங்க
அ அதுல வந்துட்டு டீ தூள் அதுக்கப்றோ சக்கர போட்டீங்கன்னா பால்குள்ள போட்
எவ்ளோ எவ்ளோ அளவு சர்க்கர எவ்ளோ அளவு டீ
ஒரு ஆளுக்கு வைக்கறக்கு ஒன்ற ஸ்பூன் சக்கர போது
சேரி
டீ பவுடரு அதே மாரி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டா போது
டீ தூள்விட சக்கர நெறைய போடணுமா
ஆ டீ தூள் விட சக்கர நெறைய போடணு உங்களுக்கு அப்டி சக்கர வியாதி இருந்துச்சு னா சக்கர போட வேண்டா
சேரி
அப்றோ டீ அந்த டீ பவுடர் வந்துட்டு கொதிச்சு வரு
கொதிச்சு வரம் போ து தண்ணி எடுத்து உள்ள ஊத்தி கலக்கிட்டீங்கனா அ டீ ரெடி ஆயிடு
அருமையா இருக்குமா டீ இல்ல சுமாரா இருக்குமா
ஆ அருமையா இருக்கு நா சொல்லியிருக்கேன்ல
சேரி சேரி காப்பி அது மாரி எப்டி போடுன்னு சொல்றீங்களா
ஆ காப்பி போடுறது வந்துட்டு டீ போடுறத விட ரொம்ப
சுலபம்
அ சுலபமா போட்டுரலா அதுக்கு ஆ அ அதுக்கு பால கொதிக்க வச்சுட்டு
அடுப்ப ஆன் பண்ண தேவையில்லையா
ஆ அடுப்ப ஆன் பண்ணனு அது உங்களுக்கு தெரியாதா
சேரி சேரி
ஆ அடுப்ப பத்த வச்சிட்டு இது பால ஊத்தி அதுலயே சக்கர போட்டுக்கலா
சேரி
பால் பொங்கி வர அளவுக்கு வெயிட் அதாவது காத்துட்டு இருந்தீங்கன்னா அ இப்ப நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு அந்த பால் குண்டா எடுத்து காஃபி பவுடர் இருக்கும்மில்ல காஃபி தூள் அ அத எடுத்து பால்க் குள்ள ஊத்தி கலக்குனம்னா காப்பி ரெடி
கலக்கி அப்டியே குடிச்சா நல்லா இருக்குமா இல்ல வடிகட்டி குடிச்சா நல்லா இருக்குமா
வடிகட்டி குடிச்சாதா நல்லா இருக்கு அப்பதானே வந்து தேவையில்லாத பொருட்கள் எல்லா வெளியே போகு
சேரி சேரி ம் உங்களுக்கு என்ன புடிக்கு டீ எனக்கு குடிக்க சொல்றீங்ளா இல்ல காபி குடிக்க சொல்றீங்ளா
ஆ எனக்கு வந்து ட்டு காப்பி தா புடிக்கு அதனால நீங்களு காஃபியே குடிங்க
சேரி சேரிங்க அப்பறோ
அப்புறோ நீங்க எனக்கு பிரியாணி எப்டி செய்யணும்னு சொல்லி குடுங்க
பிரியாணியா பிரியாணி வந்து மன்னிக்கவும் எனக்கு அது தெரியாது நா உங்களுக்கு வந்து பாத்துட்டு சொல்ற
ஆ சேரி நல்லது
எனக்கு என்ன செய்ய தெரியும்னா நா லீவ் லெமன் ஜூஸ் போடுவே
லெமன் ஜூஸா அ சொல்லுங்க எலும்பிச்சம்பழ சாறு தானே
ஆ ஆமா ஆமா
அ
அது வன்ட்டு நம்ம ஒரு குண்டா எடுத்துக்கணு குண்டா எடுத்து அதுல வந்து ரெண்டு
க்கணுமா பெரிய குண்டா எடுக்கணுமா
அது குடிக்கிறத பொறுத்துங்க குடிக்கிறத பொறுத்து நம்ம எவ்ளவு வேணா எடுத்துக்கலா
அ
எடுத்து ஒரு ரெண்டு கிளாஸ்ல வந்துட்டு இதுப் தண்ணி ஊத்தணு
அ
தண்ணி ஊத்தி அதுக்குள்ள தேவையான அளவு சக்கரைய போட்டு கலக்கணு நல்லா அதயே கலக்கணு கலக்கனுக்கப்புறோ சப்ஜா வெத இருக்குல்ல
அ
சப்ஜா வெதய வந்துட்டு ஊற வெச்சிர்ணு இனி ஒரு இது பாத்துரத்துல
ம்
தண்ணி போட்டு அதுக்கப்பறோ அத வன்ட்டு நல்லா கலக்கி டே இருக்கணு சக்கர கரையிற வரைக்கு கறக்குணு கலக்க அப்புறோ ஆ எலுமிச்ச பழத்த எடுத்து ஒரு பாதிய கட் பண்ணி புழியணு நல்லா புழிஞ்சதுக்கப்பறோ
ம்
தண்ணி கலக்கி குடிச்சி பாக்கணு கொஞ்சோ கசக்குச்சி னா இனி ஒரு கொஞ்சோ சக்கரையு போட்டுக்கணு
ஆ
அப்பிடி எலுமிச்சப்பழ பத்தலனா வேணா இனி ஒரு எலுமிச்ச பழத்த போட்டு புழியலா
ஆ
செரி இருங்க எங்க அம்மா கூப்ட்றாங்க நா உங்களுக்கு கூப்ட்றே
ஆ ஒகே